ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லமா இருக்க‌ தோழி
சூப்பர் தோழி இப்போ நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலாம் தோழி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது சொல்லுங்க தோழி
எனக்கு நா வந்து அ இப்போ வெளியில வேல பாக்க போறாங்க இல்லையா
ஆமா தோழி
அ அத பத்தியு நா வீட்ல வேல செய்யறது நா வந்து கம்பேர் பண்ணி பேசணுன்னு யோசிக்கிற தோழி
சேரிங்க தோழி சொல்லுங்க தோழி பேசலா
இப்போ வீட்ல வே இப்போ ஃபேமிலி கேர்ள்ஸ் இப்போ கல்யாணோ ஆயி பசங்கல பாத்துக்கிட்டு அந்த மாரி பெண்கள் எல்லா இப்போ வேலைக்கும் போறாங்க
ஆமா தோழி
ஆனா சில பேர் வந்து வீட்லே கூட பாத்துக்கறாங்க வீட்லயே வேல செஞ்சு வீலயே வீட்லயே பசங்களையு பாத்து இருக்கறாங்க அந்த மாரியு சில பெண்கள் பண்றாங்க இப்போ இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா வெளில போய் அவுங்க வேல பாக்குறதுனால அந்த பசங்கள பாக்குறது இல்ல தோழி
ஆமா தோழி கரெக்ட்டா சொன்னீங்க
அந்த பசங்கள வந்து ஃபோன குடுத்து உக்கார வச்சறாங்க இப்போ இந்த விஷயோ எனக்கு புடிக்கவே இல்ல தோழி ஏன்னா இப்போ நாம ஒரு தந்தை தாயின்னு ஒரு தகுதிக்கு வந்து டோனா நம்ம அந்த விஷயத்த ரொம்ப கவனிப்பா பாத்துக்கணு அது ஒரு பெரிய முக்கியத்துவம் குடுக்கணு அதுக்கு
ஆமா தோழி இப்போ நம்ம வேலைக்கு போறோ அப்டின்னா கூட ஆ ஒன்னு பிரச்சனை இல்லை தோழி நம்ம போலா இப்போ பசங்க கொஞ்ச ஒரு அளவுக்கு நா அவங்களுக்கு நம்ம சொல்றது எல்லா புரிய வருது இல்லயா ஒரு பத்து வயசுல இருக்கறாங்க குழந்தைங்க அந்த மாரி டைம்ல நம்ம நம்ம போகணு போகணுனா நம்ம போலா தோழி
கண்டிப்பா அப்போ நமக்கு வந்து பசங்களுக்கு வந்து புரிய வக்க முடியு நம்ம பேசறது பசங்களுக்கு புரியு நம்ம சொல்றது கேப்பாங்க அந்த விஷயம்ல்லா அப்போ ஆகு இப்ப என்ன பண்றாங்கன்னா சின்ன பசங்க ரெண்டு வயசு மூணு வயசு பசங்கலெல்லா விட்டுட்டு இப்ப வேலைக்கு போய்றாங்க நா என்ன சொல்றன்னா வேல பாக்கணு ஏன்னா அவுங்களுக்கு அவுங்க வேல பாக்கணுனு கட்டாய இருக்கலா அவுங்க ஏதாவது இருக்கலா அவுங்களுக்கு அவுங்க சுட்டுவேஷன் எப்டி இருக்கோ ஆனா நா என்ன சொல்றேன்னா வீட்லயே இருந்து அந்த மாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி ஏதாவது பண்ணா அவுங்களுக்கு வந்து பசங்களயும் பாத்துக்கலா அவுங்க அ அ அவுங்களோடய அந்த சந்தோஷத்தையு நா அவுங்க நா அ அனுபவிக்கலா அப்டின்னு நா நெனக்கிறே தோழி நீங்க என்ன நெனக்கிறீங்க அதை பத்தி
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க என்னன்னா இப்போ பசங்கள நம்ம பாத்துக்கறது இது நம்மளோட மொதல் கடமன்னு நா நெனக்கிற தோழி ஏன்னா இப்போ நம்ம கணவரு வேலைக்கு போய்றாரு அதுக்கப்புறமா அ பசங்கள பாத்துக்கணு அப்டின்னா நம்மதா இருக்கோ நம்மதா அவுங்களுக்கு நல்லது கெட்டது இப்போருந்தே நம்ம சொல்லி குடுத்து வலுக்கறது அதுதா அவுங்களுக்கு இப்ப முன்னாடி இப்போ வளர வளர அவுங்களுக்கு அதுதா கொஞ்ச நல்ல அ யூஸ்ஃபுல்லா இருக்குனு நா நெனக்கிறே தோழி ஏன்னா இப்போவே நம்ம எல்லாத்தயுமே சொல்லி எது நல்லது எது கெட்டது நீங்க என் எந்த மாதிரி நடந்து க்கணும் எப்டி பேசணு எல்லாமே நம்ம இப்பதா சொல்லிக் குடுக்கணு அவுங்களுக்கு இந்த மாரி டைம்ல நம்ம ஃபுல்டைம் இப்போ நம்ம ஹாஃபிஸ் லயே இருக்கிறோ அப்டின்னா அந்த மாரி டைம்ல இப்ப பசங்க அந்த போன்லயே இருக்றதுனால அவுங்களுக்கு எதுவுமே தெரில இந்த உலகத்துல எப்டி யாருகிட்ட எப்டி பேசணு இப்போ நம்ம இது இப்ப சடனா யாராவது வெளியில இருந்து வராங்க ரிலேட்டிவ்ஸ்னா கூட அவுங்கள எப்டி வெல்கம் பண்ணணு எதுமே பசங்களுக்கு தெரியாம இருக்குது ஏன்னா எப்ப பாத்தாலு அவுங்க போன்லயே முழுகி இருக்றதுனால அவுங்களுக்கு எப்போ என்ன பேசணு எப்டி நடந்துக்கணு எதுமே தெரியாது இதுவே ஒரு தாய் வீட் டுல இருந்து அந்த கொழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லி தரும் போது அந்த கொழந்தைக்கு எல்லாமே தெரியு எப்படி பேசணு எப்டி சாப் புடணு எப்டி பிஹேவ் பண்ணணு எது கெட்டது எது நல்லது அப்டின்னு எல்லாமே நம்ம சொல்லி் குடுத்து அவங்கள வளப்போ
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது சரியான வார்த்தை
ம்
ஏனா இப் ப பசங்களுக்கு வந்து நம்ம அத சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு புரியும் இப்போ அவங்க இந் அந்த கட்டத்துல இருக்காங்க நம்ம சொல்றது தான் அவங்களுக்கு புரியும்
ஆமா ஏனா இந்த மாரி ஒரு வயசுதான் இந்த மாரி ஒரு வயசுலதான் நம்ம சொல்றது எல்லாம் அவங்க கேப்பாங்க இப்போ கேக்குறது தான் முன்னாடி அவங்க வளரும் போது அது ஒரு உதவியா இருக்கும் ஆ எது எது நல்லது எது கெட்டது நம்ம இப் பவே சொல்லி குடுக்கணும் இந்த மாரி ஒரு ஏஜ் இப்போ ரெண்டு வயசு அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு எல்லாமே புதுசு நம்ம சொல்ல சொல்லதான் கத்துப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்போ இது ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கற காலகட்டத்துக் க்கு நம்ம பசங்கள நம்ம எவ்ளவு சொல்லி அவுங்கள நல்லா புரிஞ்சு புரிய வச்சு நம்ம வளக்கறோமோ இப்போ இருக்கிற கட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியம்
ஆமா ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க ஏ ஏன்னா இந்த இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா ரொம்போ ஆ முடில தோழி ஏன்னா இப்ப நம்ம வெளியில கூட பசங்களை நம்பி அனுப்ப முடியாது தோழி அந்த மாதிரி ஒரு காலத்து
யாரையும் நம்புறதே இப்போ தவறுன்னு இப்போ கவனிக்கணும் தோழி யாரையும் நம்பாததுக்கு தான் ரொம்ப பெரிய நல்லதிப்போ ஏன்னா யாரையும் ஆமா ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டமே சரியில்ல அதெல்லாம் நம்மளாள எவ்ளவு முடியுமோ நம்ம பசங்கள அவளோ கவனி ப்பா நம்ம பாத்துக்கணும் நம்ம கட்டத்துக்குள்ளயே நம்ம வைக்கணும்
குள்ளயே அவங்கள வச்சுக்கணும் அதுதான் நம்ம பண்றது முக்கியமான ஒரு வேலை இப்போ நம்ம கொஞ்சம் வெளியில விடலாம் ங்க வெளையாடுறதுக்கு அப்டின்னு சொல்லி வெளில விட்டாலும் இப்போ ரொம்ப ரொம்போ ரிஸ்க்கா இருக்கு ஏன்னா எப்போ என்ன பண்ணுவாங்க யாரு என்ன பண்ணுவாங்க கூட நம்மளுக்கு தெரியாது அந்த மாரி ஒரு உலகத்துல அந்த மாரி ஒரு ஏ கட்டத்துல தான் நம்ப இருக்கிறோம் அதனால எப்பவுமே அவங்கள கவனி க்க வேண்டியதாருக்கு அதே மாரி இப்ப இருக்கிற வெயிலுக்கு கூட நம்ப பசங்களுக்கு வெளியில விட்டா அந்த வெயில் அப்டியே அந்த தலையில அப்டியே டேரக்டா வந்து படுற படுறதுனால இப்ப பசங்களுக்கெல்லாம் மயக்கம் வருது அதனாலதான் ஸ்கூல்கு கூட அ கொஞ்சம் கொஞ்சம் அப்டியே தள்ளி தள்ளி அ இப்ப பாத்தீங்கன்னா எ தேதி வரைக்கும் ஸ்கூல் லீவ் அந்த மாரி எல்லாம் சொல்லி ட்டாங்க ஏன்னா இப்ப பசங்களுக்கு இந்த வெயில் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும்
வெயில் ஆமா ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப இருக்கற வெயில் பெரியவங்களாலேயே தாங்கிக்க முடியாத ஒரு இதுல இருக்கு ரொம்ப அதிகமா சுற்று வட்டாரலாம் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ
ஆமா கரெக்டா சொன்னிங்க தோழி நீங்க
தாங்க முடில சின்ன அந்த பசங்களால எப்படி தாங்க முடியு
ஆமா ஆமா தோழி நீங்க சரியாதானா சொல்ரீங்க ஆமா சோ இப்ப நம்ம எல்லாத்துலயுமே இப்ப பாத்தீங்கன்னா கொழந்த அப்படின் ன்னு போது எல்லாத்தையுமே ரொம்ப கவனிச்சு பாக்க வேண்டியதா இருக்கு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இது இப்ப ரொம்ப அதிகமானிங்க கவனிச்சு பாக்கணு ஏன்னா இப்போ இருக்குற நம்ம சின்ன பசங்க நம்மள எவ்வளவு கவுனிச்சு பாத்துக்கிறோமோ அது நமக்கு ரொம்ப நல்லது நம்ம பசங்களுக்கு ரொம்ப நல்லது அவுங்களு நல்லா பா நல்லா இருப்பாங்க நாமளு அவுங்கள பாத்துட்டு நல்லாயிருவோ
ஆமா கரெக்டா சொன்னிங்க தோழி இப்போ அவுங்க ஸ்கூலுக்கு போயிறாங்க இப்போ என் பாப்பாக்கு ரெண்ர வயசு தா இப்போ அடுத்த வருஷோ அவுங்களுக்கு ஸ்கூலுக்கு சேக் க்னு ஆனா என் தங்கச்சி பசங்க எல்லா இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க இப்போ ஸ்கூ ஸ்கூலுக்கு போயிட்டு அவுங்க வந் வந்தாங்கன்னா அவங்க என்ன ஹோம்ஒர்க் குடுத்துருக்காங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி கேட்டுட்டு அது நம்ம எல்லா கம்ப்ளீட் பண்ணணு தோழி
சேரி சேரி
ஏன்னா இப்போ அவுங்க பசங்க வீட்டுல வருபோது அவுங்க ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க இன்னிக்கு என்ன பாடம் அஹ் டீச்சர் நடத்துனாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாமே கேக்கணு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நீங்க பண்ணீங்க ஆ யா உ யார்கிட்ட பேசுனீங்க என்ன டீச்சர் என்ன கிளாஸ் எடுத்து தாங்க என்ன ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க எல்லாமே உட்காந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டா அவங்ககிட்ட பேசும்போது அப்போதா அவங்க எதுவா இருந்தாலு நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க
ஓ ஆமா இது வந்து ஒரு நார்மல் விஷயோமனு அவுங்க வந்து நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா அப்போதா அவுங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்தா கூட அவுங்க வந்து உடனே நம்மகிட்ட சொல்லுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா இப்ப இருக்குற பசங்க ளுக்கு நம்ம அந்த ஒரு தோழியா நின்னா தா நமக்கு ரொம்ப நல்லது ஏனா நம்ம பஸ் ங்களு நம்ம முன்னாடி வந்து ஒரு எப்டின்னா நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அவுங்ககிட்ட சொன்னா சேஃபா இருக்கு அவங்ககிட்ட சொன்னா ஒரு அ ஒரு காமெடியா இருக்கு ஒரு ஃபன்னா இருக்கு அந்த மாரி பசங்களு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க
அந்த அந்த மாரி நம்ம அந்த கொழந்தைங்க கிட்ட நடந்துக்கணு தோழி ஆ அவுங்கள நம்ப வக்கணு நம்ம நம்ம உங்களோட ஃப்ரெண்டு தா நீங்க எதுவா இருந்தாலு நம்மகிட்ட வந்து சொல்லுங்க மம்மி டாடி கிட்ட வந்து சொல்லுங்க அப்டின்ட்டு நம்ம அவங்கள அந்த மாரி சொல்லி சொல்லி வளத் தோழி நீங்க எதுவா இருந்தாலு நம்ம கிட்ட ட்ட சொல்லுங்க நாங்க எதுவா இருந்தாலு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோ அப்டின்னு அவுங்கள நம்ப வக்கணு நம்ம
ஆமா ஆமா அந்த நம்பிக்க தா குடுக்கணு தோழி ஏன்னா இப்போ நம்ம பசங்க வந்து நம்மள நம்புனாதா நம்ம பசங்களையு சேஃபா வெக்க முடியு நாமளு சேஃபா இருக்கலா
ஆமா கரெட்டா சொன்னீங்க தோழி நீங்க ஏனா அவுங்க இப்ப நம்மள நம்புனா மட்டுந்தா எதுவா இருந்தாலு நல்லதா இருக்கட்டு கெட்டதா இருக்கட்டு எதுவா இருந்தாலு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க இதுவே ஒரு டீச்சரா இருந்து அவுங்கள எதாவுது அடிச்சாங்கன்னா கூட இல்ல அவுங்க எதாவுது பாடம் சொல்லி குடுத்தாலு இல்ல அவுங்க ஹோம் ஒர்க் குடுத்தாலு எதுவா இருந்தாலு வந்து சொல்லுவாங்க இப்ப அவுங்க பா செரியா படிக்கல இந்த மாரி மிஸ்சு திட்டுனாங்க அப்டின்னா கூட அதுவு வந்து எங்ககிட் ட சொல்லுவாங்க தைரியத்துல ஆமா இதுவே நம்ம ரொம்போ அதட்டி
இப்ப வந்து புரிய வெக்கணு இது எல்லாமே நார்மல்
ஆமா நம்ம ரொம்போ அதிட்டி வெச்சு அவுங்கள ஆ இந்த மாரியெல்லா பண்ணக்கூடாது ஹோம் ஒர்க் செரியாப்பண்ணு ரொம்ப அதட்டி வெச்சோன் நெனச்சிக்கோங்களே அவுங்க எதுவுமே வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க நம்ம ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தா மட்டுந்தா அவுங்க வை எதுவா இருந்தாலு நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா இது ரொம்போ கவனிப் ச்சி பண்ணணு நாம ஏனா நம்ம பசங்க வந்து நம்ம கிட்ட சொல்லலேன்னா வேற யாருகிட்ட போய் சொல்லுவாங்க
ஆமா தோழி கரெக்டா சொன்னிங்க தோழி சேரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து இன்னொரு ஒரு கால்ல பேசலாம் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்களு பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தோழி
அ சேரிங்க தோழி நன்றி வணக்கம் தோழி
நன்றி வணக்கம் தோழி மாமா மச்சங்காரி பேட்ரி